ம் சொல்லு
சொல்ல கேக்குதா கேக்குதா ஆ கேக்குது அத சன்னு சண்ட வம்புலாம இருந்துகிட்டா சேரிங்குற ம் சண்ட வம்புலாம இருந்துட்டா சரிங்குற தா போட்றது பிரச்சனல்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறான்னா ம் சண்டக்கு போறல சொல்லல ஆ ஆனா என்ன சொல்ல எப்படி ஆனா எப்டி பாத்தாலு சண்ட வரதா செய்யுது ஆ ந ஒண்ணில்ல நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நாலு பேருக்கு நா அவிகளுக்கு தா தொக்கா போயிரு இவிங்க அடிச்சு உருல்றாங்க நல்லா அடிச்சு லொல்லு பஞ்சாயத் பண்ண வரேன்னு கொடுத்து போவேன்
ம்
இந்த குடும்ப அப்படிதா போச்சு இப்பிடி இருக்கட்டு அப்படி சொல்லி நம்ம சண்ட போடனுன கதவதா பொடஞ்சுவாங்க நல்லது நெனைச்சு யாரு பஞ்சாயத்துக்கு வர மாட்டாய்ங்க அ இப்பத்தா கயல்ட்ட கயல்ட்ட பேசிட்டேனு இப்போத சந்தோஷப்பட்டே கடசில பாத்தா இந்த வேலைய பாத்துகுட் இருக்கே
அதுல ஐலேட்டே என்ன தெரியுமா
ம்
அவ அவதா தங்கச்சியா
ம் ம் அத இந்த வாய் மாறி மாறி பேசு அந்த வாயி நார் நார வாய் இருக்கே அது மாறி மாறி பேசாதா செய்யு
ஏ தங்கச்சிய நீ என்ன பேசுறன் என்னய அ அந்த அந்த கேட்ட ஏ தங்கச்சின் சொல்லி முடுச்சிர்ந்தா கொட ப்ரச்சன இல்ல ஏ தங்கச்சிய பேச நீ யாருன்னு கேக்குறானே ம்
நா இது மார்லா பேசவிடாது
எனக்கு அதுதா சிரிப்பா வந்துருச்சு
ம் தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு என்னடா பண்ணிருக்க தங்கச்சிக்கு மூனு கொழந்த பொறந்திருக்கே அந்த மூனு கொழந்தைக் என்னடா பண்ணிர்க்க
ம்
மாமா ஆசயா கூப்ட்டுங்களா புள்ளைய மேலயு வெறுப்ப காம்ச்சுட்த இருந்தே
இப்பொ பாத்தா அண்ணே இப்ப இப்ப பேசுனக்கப்பற்ம் பாக்கைல தாங்க முடியல பாத்துக்க
அ
ம் கொஞ்சுறது என்ன அங்க ஓய் உக்காந்துகிட்டு பேசுறது என்ன
ம்
ம் சேர் நல்லா இருந்துட்டு போறாக அப்ப கூட கையல கிண்டல் பண்ணுவே லேய் அண்ணே அ உங்களால அவெ ஒனக்கு அண்ணன் ஆயிட்டா அப்ட்ன்னு சொல்லி சொன்னே
இக்கரைக்கு அக்கற பச்சையாதா தெரியு மாறி மாறிதா இருப்பாங்கம்மா அதுனால அவெங்க அவெங்க இது கையலு இதுல பயப்புட வேண்டிய ஆள் வந்து கயலுதெ
இப்ப பேசுறது இல்ல அ
இத பயப்பட வேண்டிய ஆள் கயலுதெ
ஆமா இப்போ பேசுறாகளா என்னன் தெரியல
இல்ல அதா போன் எடுக்காதனால பேசலன் சொன்னுச்சில இல்ல நீ ஃபோன் அடுச்சு அ அடிச்சுட்டே இருந்தா மாமா எடுக்லையாமா அதனால பேசுனே
ம்
ம் பசங்க நல்லா பசங்களா இருக்காங்கெ நல்ல பசங்களா இருக்காங்கெ
சொன்னான் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தே இங்னக்குள்ள அதுக்கு சூர்யா சொன்னே கயல பாத்து என்னெக்குமே நன்றியோடு இரு நன்றிய மறந்துறாத அப்டின்னே நா என்னடா பண்ணே அப்டின் கேட்டுச்சு
ம்
ம்
அ அது என்னமோ உண்மதா நா
இந்த மூணாது புள்ள மூணாவது புள்ள பொறந்துருக்கயில எனக்கு ஒரு கை ஒடிஞ்சிதான அண்ண இருந்துச்சி அதோடதான நா புள்ள போரு பாத்தே
ஆமா
அ அதெல்லா அந்த நன்றில்லா மறந்துச்சிங்கனா அதுக அதுக அதுதா அவ்ளோதா
ம்
ம் எத்தன தடவ மாடிப்படி ஏறி இறங்கியிருப்பே எத்தன தடவ கடைக்கு அலைஞ்சிருப்பே எத்தன தடவ உங்க வீட்டுக்கு வந்திருப்ப அங்கேருந்து
ம்
ம் இந்த கையோடதான வண்டி ஓட்டிகிட்டு திரிஞ்சே
அதுதா மறக்காது அந்த பிள்ள மறக்காது ங்க
எனக்கு அப்டிதான் அப்டிதா அன்னைக்கு அந்த வார்த்த சொன்னப்ப எனக்கு கோவோ வந்துச்சி இல்ல இதுவு என்னமோ தேவி கிட்ட வந்து சொல்லியிருக்குங்க பேசிருக்குங்க எனக்கு இதுக ரொம்ப கூடி கூடி பேசினோன்னே அப்பயே நா எனக்கு கொஞ்சோ சந்தேகமாவே இருந்துச்சி மனசுக்குள்ள வந்து ஒரு மாரி சந்தேகமாவே இருந்துச்சி நா அப்ப எதுக் கு போய் இந்த குட்டி கிட்ட சொன்னே
ஆ
அந்த குட்டி ஒரு சில வா வார்த்தை வந்து இந்த மாரி தேவி என்கிட்ட சொல்லிச்சிக்கா அப்டின்னு சொல்லி சொல்லிச்சி சொன்னோனே எனக்கு அது முன்னாடியே இந்த மாரி தோணுச்சா அந்த குட்டி இந்த வார்த்தையே சொன்னோனே சொன்ன கயலு உ விஷ் யத்த மட்டு பத்தி பேசு உனக்கு என்ன பேசுறது பேசணுனு தோணுதோ அதுகள பேசுங்க இது பண்ணுங்க ஆனா என்னையவோ அம்மாவையோ இப்டி நடக்குது இங்க இப்டி நடக்குது அங்க அப்டி நடக்குது அப்டின்லா எதுவு சொல்லாத பேசாத நா ஏங்க்கா பேச போறே அப்டின்னுச்சி இப்ப இந்த ஓ பேரு வந்துருச்சா நீ பேசுனினு இந்தா வந்துச்சா நீ பேசின அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
அ
அ நீ இல்லைங்கறகாண்டி நீ பேசினியா பேசினியானு எனக்கு தெரியாது அந்த கடவுளுக்குதா தெரியு
எலும்பி போட்டு வாங்கிரு பொல்லாத ஆளு எலும்பி இந்த வேலை எல்லா பாக்குந்தே
ம் அதெல்லா நல்லா பாசமா பேசுற மாரி நல்லா பேசுவாக
எல்லாருக்கு தேன் மாரி பேசும் எலும்பி சனக்கண்ணலக்கனா அ வேல இல்ல இனி னி, ம் அளவா பேசிட்டோம்னா அது இந்தடவ எல்லாத்தயுமே கறந்து நம்ம விஷயத்ததா கறந்ததா பாக்கு அது அ அந்த வேலதா பாக்கு அந்த புள்ள
அதுக்குதா நா சொன்னனே இவுக அதிகமா பேசும் என்ன அண்ணே நா எல்லாருமே கரெட்டா தான புரிஞ்சு வச்சிருக்கே சரியா அதனால யார் யாரு என்னென்ன பண்ணுவாங்கனு எனக்கு நல்லாவே தெரியு
அ ம் ஆ காஞ்சுருப்ப சோரக்கிவச்சிட்டு திம்பாளுக சரி பெரிம்மா வந்துட்டியா ஆ
அது மாரி தான் எனக் கடன் வாங்கிட்டு வந்த கதவு
என்ன சாப்பாடு மதியோ
அத்துயாரது தெரியிலது
ம்
நா எந்திர்சதே ஒம்போது மணிக்தா எந்திர்ச்சோம்
ஆ ஆ ம் ஆ
ம்
தீனா எப்டி இருக்கா அஜித்தீனா பாத்து ரம்ப நாளாச்சி
வாங்க நீதா வரவே மாட்டேங்றீங்க
இங்கதா லீவே கெடக்கமாட்டேங்துங்க
சனிய ஞாத்துகெழம இப்டி வரலாமுல்ல
மகா
அன்னக்கி ஒரு நாள் தா லீவுஞ்சொல்லாத மாசத்துல நாலு ஞாத்துகெழம வருது
இல்லடா அந்த ஒரு அந்த ஒரு நேரத்துல எதா பண்ற மாரி வருது
பண்ணாத நாளா வாங்க
ம்மா ஒன்றர வர்ச சென்னா வர கண்டிப்பா
அ
ம் ந சின்னது குடி வரதுதா பயமா இருக்கு
அத பச்சு பாதுகாக்க முடியில
ஆ அ
அடுத்த வருஷனா ஸ்கூல்ல போய் என்னன்ருக்க போதோ
மாறி வாங்கினே இப்ப தேவி எப்டி இது பண்ணா இப்போ எவ்ளோ ரொம்ப அமைதியாயிட்டியா
ம்
எப்டி அடம்புடிப்பா டி வி லா வேணு ஃபோன் வேணுன்ட்டு இப்ப எப்டி இருக் க்யான் பாரு அ இருந்த எடமே தெர்ல அவபாட்டுக்கு இருக்யான் அவன் சேட்டய புல்லாப்ப இவன் பண்றா
மொத்தமா பண்ட்டான் அவன போட்டு அடிஅடினு அடிக்கிறா நேத்துலா நைட்டு பொறுமையா இருந்து தேவியே அடிச்சு புட்டான் அவன போட்டு
ம் அது ஏ அடுத்து இவன என்னமேயம் பண்ணுவா டொல்த் இந்த வருஷம் முடிஞ்சா என்ன பண்ணுவான்
படிக்கட்டும் அவன் மொத மார்க் எடுக்கட்டும் பாப்போம்
மெரேன் போணு மெரேன் போணுங்கறேன் மெரேன் போணுனா நல்ல மார்க் எடுக்கணுமாம்ளோ
நறையாங்னா அந்த இந்த இந்த டெஸ்ட் எடுத்தா என்னா இந்த ப்ரச்சனல்லா அது எடுக்க மாட்டாய்ங்க. அந்த அவனுக்கு வர ப்ரச்சன இருந்துச்சுன்னா தெரிஞ்சாலு எடுக்க மாட்டாய்ங். ஆனா சரியாயி இது பண்ணுட்டு தா பண்ணனு.
சரியா டோஸ்டியோ
இப்ப அதுக்காக படி படிச்சுத்தான போ முடியு.
படிச்சுத் தா போ முடியு. வீட்லதா படிச்சாங்க. அது அதுக்குன்னு டிகிரி இருக்கு. அ தெரியல டா அவே நா இன்னு அத ப அத பத்தி தெரியவே தெரியாது நண்பா அந்த பக்கத்து நா போனதே கெடயாது. ஏஸ் ஃப்ரெண்டு யா
அப்ப யாரு இவ இந்த இவனுக்கு யாரு அத சொன்னதுன்னே தெரியலண்ணே.
அவ ஸ்கூல்ல ஓ
ஆனா இவனோட சுய இதுவே கெடயாது அது வந்து. அவெ யோசன வந்து அவனோட சுய யோசனயே கெடயாது
ஸ்கூல்ல ஓ ஃப்ரெண்டு அவுக அப்பா வந்திருந்தாராமா அவுக என்ன சொல்லி வெச்சிருக்காங்கன்னா ஆறு மாசோ வேல ஆறு மாசோ லீவுனு சொல்லி வெச்சிருக்காய்ங்க. சம்பளமு நல்ல சம்பளோ ஆறு மாசோ வீட்லயே இரு
இல்லயே அத பத்தி இப்ப ஃபுல்லா விசார்ச்சு வெச்சிருக்கானே ஆ
அதா ல இங் இங்க இங்க இங்க இருக்கேல்ல ம் இங்க இருக்கேல்ல அதா சொல்லிட்டே இருந்தெ.
அ நா அதுக்கு படிக்க வெச்சா படிக்கே வைங்க இல்லன்னா நா படிக்கவே இல்ல நா ஊருக்கு போறே அப்பிடிங்கின்னா.
எந்த ஊருக்கு போற
வெள்நாட்டுக்கு
நம்ம குமார அப்பிடியே ஏத்தி உட்ரு. லண்டன் பக்கட்டு போனா கூட பரவால.
அங்கே இப்ப ரொம்ப மோசமா இருக்காம்னே.
என்ன மோசமா இருக்கு
வேலெயே இல்லையா எல்லாருமே அங்க போனனால அங்க இப்ப வேலெயே இல்லையா. ரொம்ப கஷ்டமா இருக்கா.
ஏல வேலனால்லா இங்க இருந்து போல. அவ்ளோ பேரு வேல பாத்து நின்னு தெருஞ்சு
இல்ல இந்த இப்ப அவிங்க அவங்க ரெண்டு பேரு அங்கதா இருக்காங்க. இந்தா எ கொழுந்தெ ஒரு ஆள் அங்கதா இருந்துட்டு வந்துட்டாப்ள வேல இல்லன்ட்டு
அ
கொஞ்ச நாள் இருந்தா ஆனா இப்ப அவெ கல்யாணம் பண்ணனுட்டு வந்திருக்கியா. ஆனாங்க அவனே வந்து சொன்னா வேல ரொம்பல்லா இல்ல கஷ்டமா இருக்கு அப்பிடினு வரவுக்கு செலவுக்கு கடன் கட்றதுக்கு தா வருது அப்பிடின்னு
கல்யாணொ பண்றதுக்கு முன்னாடியே போயர்ணு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்பறொ போனோம்னா கஷ்டொ கல்யாண பண்றதுக்கு முன்னாடி போனாதா எதாவ்து காசு எடுத்துக்கலா. காசு சேத்துட்டு நல்ல வீடு வீடு கட்டலா குடும்பொம்ன்னு ஆயிடுச்சுன்னா கஷ்டொ.
இங்கதா எல்லாருக்குமே அப்பெ ஆத்தா சம்பாத்ச்சு வெச்சிர்றாகள அப்பறொ என்ன. இன்னி வர்ற சென்ரேஷன் தா சேக்கணுமே தவர இருக்க சென்ரேஷனுக்குனா எல்லாரு சேத்துதான வெச்சிருக்காங்க. இப்ப நாங்கூட ஏ மயெ கஷ்டப்படக்கூடாதுந்தானே வீடு க
திரும்ப திரும் திரும்ப கூப்புடு. ஒர்நிம்ஷொ இரு.
அ